அப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே தோழி
வேற என்ன அம்மா அப்பா எல்லாரு நல்லா இருக்காங்களா வீட்ல
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க
ஓகே ஓகே வேலை எல்லா முடிஞ்சுதா
பேச போற டாபிக் வந்து தந்தை தந்தையி பங்கு நம்ப ஃபேமிலில வந்து உண்மைக்கு சொல்ல போன தந்தையோட பங்கு வந்து ரொம்ப அதிகமா தா இருக்கும் ஏன்னா ஏன்ன பொறுத்தளவு வந்து தந்தை வந்து ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு தூண தா வேளங்கு வாங்க ஏன்னா குடும்பத்துல வந்து தேவை எல்லாமே பூர் த்து செய்றதுக்கு வந்து அவுங்க கடமையா உண்மைக்கு பாருங்க அவுங்க வந்து ஆ அப்பா ஆ நல்ல பாருங்க நீங்க வாட்ச் பண்ணுங்க அவுங்களுக்கு தேவையானது புது டிரஸ் எல்லா போட்டுட்டு போ மாட்டாங்க எவ்ளோ ஒரு வருஷோ செ ப்பு வாங்குனாங்கன்னா அந்த ஒரு வர்ஷமு அந்த செருப்பு தேய தட்டிய போட்டு நடப்பாங்க ஆனா நம்ம அப்டி இல்ல நம்மளு ட்ரெஸ் கிஞ்சிருந்தாலோ நம்ப செப்பல் தேஞ்சிருந்தாலோ இல்ல இல்ல இந்த செப்பல் தேஞ்சுட்டு ச்சொல்லி நம்ளுக்கு தேவையான் பண்ணது எல்லாமே பூர்த்தி செய்றது வந்து அப்பா தா நா சொல்லுவே ஏன்னா குழந்தைகளை வந்து கல்வி ஒழுக்கம் அப்றோ அவுங்களோட எதிர்கால வளர்ச்சிக்காக வந்து அவுங்க லைஃப்பையே தியாக செய் செய் செய்தவாங்கதா டேடின்னு
ஆமா ஆமா நீங்க சொல்றது வந்துட்டு கண்டிப்பா எல்லாத்தோட லைஃப்லயுமே வந்துட்டு கண்டிப்பா நீங்க சொன்ன மாறி தந்தையோட இது வந்து ட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நம்ப சின்ன வயசுல இருந்து நம்ப பொறந்ததுல இருந்து என்னென்ன இஷ்டப்பட்டமோ அது எல்லாமே தேவையானத வந்துட்டு நம்மளுக்கு வாங்கி தரதாகட்டும் ஒரு ஸ்கூல் படிப்புல இருந்து ஒரு கல்லூரி படிப்புல இருந்து ம் எதுவா இருந்தாலுமே நம்மளுக்கு வேணுங்கிறத குடுக்கறக்கா நெறைய சக்கிரிபைஸ் பண்ணிருப்பாங்க இவ்வளவுதான் சொல்ல முடியாது அளவு கடந்து சக்ரிபைஸ் அதுக்கான ஏனிங்ஸ்சுல இன்னு ஏன் பண்ணி குடுக்கறல இருந்து ஒரு அவுங்களுக்கான ஒரு நல்ல விஷியங்கள் எடுத்து காம அது எல்லாமே நம்மளுக்காக அர்ப்பணிக்கிற வரைக்கூ அந்த மாரி எவ்வளவோ விஷியங்கள் சொல்லலா நிறையா இருக்கு நெறைய படங்கள் எலாம் நெறைய வச்சிருக்காங்க இப்பதா சினிமால நிறைய பாட்டுகள் கூட எடுத்துட்டு இருக்காங்க முதல்ல அந்த அளவுக்கு இல்ல பட் இப்ப இருக்குன்னு சொல்லலா பாட்டுகள்லாம்
கண்டிப்பா ஏனா நறையா இடத்துல எல்லாரு நா என்ன சொல்றேன்னா எல்லா வீட்லையு எப்புடி இருப்பாங்கன்னு தெரில நம்மளோட நம்ம ரியல் லைஃப்ஃபு கொஞ்ச நேபர்ஸ் பக்கத்துல உள்ளவங்க வீட்டை பாத்தா மட்டும் தா நம்மளுக்கு தெரியு ஏன்னா தந்த ஒரு ஒரு நல்ல வழிகாட்டியாவு இருப்பாங்க எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க எனக்கு வந்து எங்க அப்பா அது தா ரொம்ப நல்ல வழிகாட்டியா இருக்காங்க எங்க அவங்க எறந்து போயிட்டாங்க அனா கொஞ்சோ ஃபீல் பண்ணாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எங்க அப்பா பெறவு நா என்ன பண்ண போறே எனக்கு ரொம்ப ஒரு அவங்க என்ன சொன்னாங்க அப்பான்னு செய் நல்ல ஃப்ரெண்டாவு இருந்தாங்க என்னன்னா ஷேர் பண்ணுவாங்க எனக்கு அ நா மேரேஜ் ஆய் வந்திருப்போ நா சொல்வே என்னங்க எல்லாமே இப்டி பேசுறீங்க அப்டின் சொன்னே எங்க அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு சிறந்த நண்பன் அப்டி சரி சொல்லுவாங்க அதல்லா பாக்கப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நம்ம வந்து பயத்தோட இருப்போ ஆ அந்த மாரி சொன்னப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த்ச்சு அவங்க என்ன சொல்லுவான்னா எ கொழந்த கொழந்தட்ட எங்க அப்பா வந்து ஏன்ட சொல்லுவாங்க நா சின்ன கொழந்தையா இருக்கப்போ உன்னால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல உன்னுக்கு முடியு முடியு முடியு முடியு சொல்லி சொல்லிதா என்னைய இவ்ளோ தூரோ கொண்டு வந்துருந்தாங்க அப்டின் சொல்லி சொல்லுவாங்க வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாவு இருப்பாங்க இன்னொன்னு வந்து பாதுகாவலராவு இருப்பாங்கன் சொல்லுவே நா ஏனா வாழ்க்கைல வந்து ஏற்படும் சவால்கள வந்து எல்லாத்தயுமே எதிர்கொள்வாங்க எப்படி நம்ம கொழந்தைல வந்து எந்த மாரி கற்று கொடுக்கணு அவங்க நேர்மையா இருக் இருக்கணு பொறுப்பாக இருக்கணு அப்புற உழைப்பு உழைப்புல்லா எந்த மாரி இருக்கணு நல்ல பண்புகள வந்து எல்லாத்தயுமே கத்து கொடுக்கற வந்து லேன் சொல்லுவாங்க ஏனா குடும்பத்துல வந்து ரொம்ப மகிழ்ச்சியாவு தனது விருப் விருப்பங்களை கூட தியாகமா செய்யும் ஒரு பெருந்தன்மை ஏ பெருந்தன்மைய வந்து ஒன்றுன் சொல்லுவே அப்றவு அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்டின்னா அ உழைப்புக்கு அன்புக்கு வந்து நல்ல மதிப்பு கொடுக்கணு அவங்கள வந்து மதிப்பு கொடுத்து நம்ம வந்து அ வயதான காலத்துல வந்து அவங்க நல்லபடியா பாக்கணுனு சொல்லி சொல்லுங்க சொல்லுங்க தோழி
கண்டிப்பா நீங்க சொல்றது வந்துட்டு கரெக்டு தா வந்துட்டு இப்போ ம் எவ்வள மொதல்ல இருந்தத விட இப்ப வந்து பாத்திங்கன்னா எ ஒரு சில வீட்டுகள்ல வேணும்னா அந்த அளவு கு பாத்துக்குறது இல்லன் சொல்லா இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லாமே நல்லாவுமே புரிதல் இருக்கு ஒரு குறிப்பிட் எட்டு வயசுக்கு அப்புறோ நம்ம தா பாத்துக்கணு நம்மதா எல்லா பண்ணுங்கிற மாரி பண்ணிட்டுதா இருக்காங்க அ அந்த காலத்துல இருந்த மாரி எல்லா வந்துட்டு அந்த சொத்து அந்த இது இந்த பிரச்சன இந்த ஆ பிரச்சனல்லா இப்ப யாருமே பெருசா விட்டுக் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லா பேரன்ட்ஸ ஏனா அப்ப இருந்த ஜென்ரேஷனுக்கு இப் இப்ப இருக்கிறதுக்கு நெறய சேஞ்சஸ் இருக்கு ஏன்னா அப்ப வந்து அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்ல இப்ப நல்லா படிக்க வச்சிருக்காங்க எல்லாருமே நல்ல ஒரு வெல் செட்டில்ட் ஆயிராங்க படிப்பு மூலமா அதனால வந்துட்டு நம்ம இவ்ளோ ரெஸ்பெக்ட் குடுக்கணு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டத்துல வளத்துருக்காங்க நம்ம பேரன்ட்ஸ் நம்மதா பாத்துக்கணு அந்த மாரியான மைண்ட் செட்ல தா எல்லாருமே இப்ப இருக்காங்கன்னே சொல்லா ம் யாருமே வந்துட்டு விடணு விட்டுட்டு போணு அந்த மாரி இன்டென்ஷன் வந்துட்டு யாருக்குமே இல்ல ஏனா எல்லா கடமைகளு எல்லா பொறுப்புகளு அவங்க எப்டி பேரண்ட்ஸ் நம்ளுக் பண்ணிருக் காங்க அப்டிங்றத வந்துட்டு அவங்க புரிஞ்சு வளந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மாரியான ஒரு தப்ப பண்ண மாட்டாங்கன்னே சொல்லா ஏனா ஒவ்வொரு விஷயங்களுக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து இந்த மாரி பண்ணா இவங்க இது பெட்டரா இருக்கு இந்த மாதிரி பண்ணா பெட்டரா இருக்குனு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பாத்து பாத்து பண்ணுவாங்க ஏனா அவங்க வந்துட்டு அடுத்து நம்ம நா நம்மளோட ஜென்ரேஷன்ல இருந்து அடுத் த்து ஜென்ரேஷன் இவங்கதா ஏனா அப்பலா வந்து அந்த அளவுக்கு வீட்ல இருக்கவங்க படிச்சிருக்க மாட்டாங்க பேரண்ஸ் ஆகட்டும் இல்ல உம் அடுத்தடுத்து இருக்ககூடியவங்க மாமா அப்பா அம்மா சித்தப்பா சித் தி அந்த மாரி யாருமே பெருசா அந்த காலத்துல வந்துட்டு டிகிரிங்கிறது வந்துட்டு பெருஸ் தா இருக்காது அடுத்து நம்மளோட இதுல வந்து நம்மளோட ஜென்ரேஷன்ல வந்துட்டு எல்லாருமே இப்ப வந்து படிச்சவங்கள தான் இருக்காங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மள படிக்க வச்சது நமக்கு பேரன்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்னைக்குமே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்கணு ஏனா அதனாலதா நம்ம இந்த நெல மேல இருக்கோம் இந்த பொசிஷன்ல இருக்கோம் அப்டிங்கறது வந்துட்டு தெரிஞ்சுகிட்டு நம்மளுக்காக எவ்ளவோ வந்துட்டு சேக்கரிபைஸ் பண்ணிருப்பாங்க அதுக்காக நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பாக்கும் போது ஒரு நல்ல சந்தோஷமா பா அவங்ககிட்ட பேசுறதாகட்டும் நடந்துக்கிறதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்கும்போது அவங்க வந்துட்டு இவ்ளோ நாள் நம்ம பட்ட கஷ்டம் வீண் போகலங்கறது வந்து அவங்களுக்கு புரியும் செல்லோம்
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மதான் நம்ம பேரன்ஸ் இல்லன்னா நம்ம இல்ல ஏன்னா என்ன சொல்லுவாங்க ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு போய் எங்க அப்பா வந்து எனக்கு சைக்கிள் ஓட்டி கொடுக்கனும் ரொம்ப ஆச ஆக்சுவலி அவங்க ஏழு மணிக்கு எல்லாம் வேலைக்கு போயிருவாங்க ஏன் நம்ம எனக்கு வந்து எட்டரைக்கு ஸ்கூல் உண்டு ஆனா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா ஆ காலையிலயே அவங்களுக்கு ஏன்னா காலைல போறாங்க அப்பறம் சாயங்காலம் ஏழு மணிக் தான் வராங்க போப்போம் அவங்களுக்கு டைம் இல்ல அஹ் புதன்கிழம லீவ்வா இருந்தா ந எனக்கு வந்து ஸ்கூல் இருக் கு அதனால டைம் இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்க காலையில எழுந்திச்சு அஹ் நீங்க வாங்க வேலைக்கு போம்போது என் கூட வாங்க அப்டின்பாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போவோம் சைக்கில் வாங்கறதுக்கு அங்க போயிட்டு அந்த கடையில போயிட்டு பைஸ் ஏனா எங்கள வந்து ஏமாத்திட கூடாது அப்டி சொல்ட்டு கூட்டிட்டு போவாங்க சைக்கிள்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சைக்கிள்ல குடுங்க அஹ் அப்டி சொல்ட்டு பைசா எல்லாம் குடுத்துட்டு போவாங்க அவங்க ஸ்கூலுக்கு வரப்போ அந்த வந்து குடுத்துருவாங்க தோழி ஒ ரெண்டு மண் நேரத்துக் கணக்கு பண்ணி குடுங்க அப்டின்னு சொல்ட்டு எங்க அப் கூட்டிட்டு போயிட்டு எங்க அப்பா அவங்க கிட்ட பைசா குடுத்துட்டு ஏம் போயிருவாங்க அதுக்கு பிறவு எங்கள வந்து வீட்ல வந்து டிராப் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்குள்ள ஓட்டுங்க அது பிறவு அம்மா கூட வந்து அங்க சைக்கிள் கடையில விட்ருங்னு நாங்க வந்து அதுக்கு பிறவு இங்க சைக் கிள் எல்லாம் ஓட்டிட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஆ சைக்கிளா இருந்தாலும் சரி சரி பைக்கா இருந்தாலும் சரி நம்மளுக்கு பிபோர் மேரேஜ்ல வந்து எனக்கு கத்து குடுத்தாங்க எங்க அப்பா அம்மா அப்பா அம்மா தான் கத்து குடுத்தாங்க அதே மாரி இப்ப என்னோட குழந்தைகளுக்குமே சைக்கிள் ஓட்றப்ப எனக்கு வந்து அவுங்க பின்னாடி வந்து ஓட முடியில அ ஓடி ஓடி பண்ணாலுமே ரொம்ப ஸ்லோவா பண்ணாலும் அவங்க ரொம்ப ஸ்பீடா போம்போது எனக்கு வந்து ஒரு ஒரு ஆள்னா பரவால்லா த்ரீ கிட்ஸ் இருக்காங்க அவுங்க மூணு பேத்க்கு முன்னாடி கன்டினுயுஸ்ஸா என்னால ஓட முடில ஆனா அவங்க டேடி தான் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேல இருந்தாலு பரவால்ல ஒரு பத்து நிம்ஷமாது எல்லாத்துக்கும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம்வாது ஒதுக் வீட்க்கு போயிட்டு கீழ கொண்டு போயிட்டு சைக்கிள் ஓட்டி பிராக்டிஸ் பண்ணாங்க தோழி ஏன்னா அவங்களோடய என்ன சொல்லலாம் அவங்களோட அன்பும் தியாகத்துக்கு முன்னாடி எதுமே நம்ளால அ சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நல்ல மனிதனா வளர்றதுக்கும் அவங்கதான் நம்ளு க்கு காரணம் நீங்க சொன்னீங்க அம்மா அப்பாதான் நம்மள இவ்ளோ தூரம் படிக்க வைக்கறதுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கில இருக்கறதுக்கு அம்மா அப்பா தா காரணம்னா கண்டிப்பா அம்மா அப்பா தான் காரணம் நான் சொல்ல வர தோழி ஏன்னா நம்ம வந்து நல்லா படிச் நம்மள வந்து கஷ்டப்பட ஏன்னா ஆ அவங்க கஷ்டப்பட்டாலுமே நம்மளுக்கு வந்து கஷ்டம் தெரியாம நம்மளுக்கு வந்து மூணு வேலையும் சாப்பாடு குடுத்து ஒரு சிறந்த கல்விய கொடுத்து ஒரு நல்ல இடத்துல வந்து எல்லாம் மேரேஜ் ஆனவங்களுக்கும் செரி மேரேஜ் என் நல்ல இடத்துல வந்து பாத்து நம்ம பொண்ணு நம்மளுக்கு பிறகு அவங்க நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மளுக்கு திருமணம் நா செஞ்சு வைக்கிறாங்க உண்மைக்குமே அது வந்து என்ன சொல்ற உங்களா வந்து ரொம்ப உயரத்துலதான் இருக்க வைக்கணும்ன்னு தோழி நம்ம
கண்டிப்பா ஏன்னா நீங்க சொல்றது வந்துட்டு கரெக்ட்டா ஏன்னா ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு நம்மளுக்கு அப்பறோ இப்டி இவுங்க இருக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் அப்டிங்கறது ம் சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் பார்த்து சொல்றது ஆனா சைக்கிள் ஓட்ட கத்து குடுக்கறது அது கத்து குடுத்தது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நமளுக்கு சொல்லி கொடுத்து இருக்காங்க நம்மளுக்கு நம்ம வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்க அங்க இருக்கது இன்னும் நம்ம ஞாபத்து வச்சிருக்கோ ஒரு டூ வீலர் ஓட்டறதுக்காகட்டும் சைக்கிள் ஓட்டறதுக்காட்டும் உன் கூட நேரத்த ஒதுக்கி எவ்ளோ வேலை இருந்தாலும் எவ்வளவு ம் இன்னல்கள் அவுங்க அ சந்திச்சிருந்தாலும் நம்ம வந்து இத பண்ணணும் இது தெரிஞ்சா நல்லது தானே நம்ம எங்க போனாலும் தனியா போறதுனா போயிக்கலா இன்னொரு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் பாத்துக்குவாங்க நால பிண்ண ஒரு ஆபிஸே போனாலுமே ம் ஆஃப்டர் மேரஜ்ல ஆபீஸ் போனாலுமே அவுங்க போயிக்குவாங்க அப்டின்னு அப்படிங்கறத முன்னாடியே வந்துட்டு நம்மளுக்கு எது இதெல்லா நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா இருக்க முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முன்னாடியே கத் த்து குடுத்ததுக்கு அவங்களுக்கு உண்மையாவே நம்ம வந்து ரொம்ப பெரிய நன்றி ஏ சொல்லுனு நா சொல்லுவ
கண்டிப்பா தோழி அவங்களுக்கு நன்றி நம்ம நன்றி கடனாக இருக்கணும் என்னைக்குமே ஏனா நம்மளுக்கு வந்து இவ்வளவு பெரிய என்ன சொல்லுவாங்க நிறைய பேரு பாருங்க நா உண்மைக்குமே நா நிறைய படிச்சிருக்கே இருந்தாலும் நம்மளுக்கு இவ்ளோ பெரிய கல்வியை குடுத்து அவங்களு படிப்பறிவு இல்லாதனாலும் நம்ம கொழந்தை வந்து படிக்கணும்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்ளோ குடுத்த அம்மா அப்பா வந்து நம்ம வந்து என்றைக்கும் மரவா மரவாமல் தான் இருக்கனும்
கண்டிப்பா
ஓகே தோழி இத பத்தி டீட்டெயல் நம்ம நாளைக்கு பேசலா
கண்டிப்பா கண்டிப்பா ம் ஆஹ